வணக்கங்க ம் நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க ம் ம்
இன்னு இல்லேகா
ஓ
லீவு இல்லேங்களா கொஞ்சோ சோம்பேறித்தனமு கூட வந்துடுது
ம் ஹூம் ம் ரெண்டு டாட்டரூ லீவுங்ளா
ஆமாங்க்கா ரெண்டு பேருக்கூ லீவு அதனால அப்டியே கொஞ்சொ எழுந்தருச்சேதே இப்பதா அப்டிய டீ மட்டு போட்டு குடிச்சுட்டு மெதுவா வேலயா ஸ்டார்ட் பண்ல இன்னு அவளுங்க எழுந்திருகல
ஓ ஓ
செஞ்சு வச்சாலு வேஸ்ட்டாய்டுது
ஆமா ஆறி போயிடு
ம் சாப்ட மாட்டாங்க
ம்
அதனால அப்டியே மெதுவா ஒக்காந்துட்டு இருக்றக்கா
ம் அப்டியே லன்ச்சுங்ளா
ஐ இல்லங்க்கா நேத் நேத்தே அப்டிதா நெனச்சே லஞ்சே போட்லான்ட்டு ஒரு மணிக்கு எழுந்திருச்சாங்க அப்ப சாப் சாப்பாத்தி ரெண்டு தெரட்டி குடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு அப்றமா ஒரு மூணு மணி போல சாத சாப்ட்டாங்க
ஆஹ எங்கயு போனீங்ளா வெளில டூரு
அ எங்கேயு இல்ல போறதில்லக்கா
ம் மூணு நாள் லீவூல்ல
இல்லக்கா அவருக்கு இப்ப லீவ் இல்லேல்ல
ஓ ஓ
அவருக்கு லீவ் இல்ல மிர்லுக்கு போறதுனால அங்க கண்டிப்பா மில்லுல ஆள் இருத்தே ஆகணு
உகூம்
எண்ணய ஏற்கனவே எல்லா திருடிடு போயிட்டாங்கக்கா கூட ஆள் இருக்குபோதே ஆமாங்க்கா பேக் பண்ண வர்ற லேடிஸு
ம் ம்
ஆ ஒவ்வொரு நாளக்கு ரெண்டு ரெண்டு லிட்ரு மூணு மூணு லிட்ரு அந்த மாரி திருடினு போய்ருக்கிறாங்கக்கா
ம் எப்டி அது தெரியுல்ல செக் பண்ணிதானே அனுப்புவாங்க
சாப்ட்றது எட்டுன் வர்ற மாரி ஆக அனுப்பு போது சா இத்தன நாள் செக் பண்ணலங்க இப்பத செக் பண்றாங்க நம்பிக்கையோட விட்ருந்தாங்க அந்த லேடிய விட்டுட்டுலா வெளியே போவாங்க
ம் ம்
அது என்ன பண்றதுக்கு சாப்டறதுக்கு தூக்கு மாரி போட்டு எட்டுனுவர்துக்கு போலருக்கு
ஆ ஆ
அதுல ஊத்தி எத்துன்னு போயிடுறது போலருக்கு
ஓஹோ
அதனால இப்போ கொஞ்சோ ஆளு கூட இருந்துனே இருக்கறாங்க
ஆமா ஆமா வாட்ச் பண்ணினே இருக்கணு
ம் பண்ணிற்கனு இதுக்கு ஆட்ரு வந்துச்க்கா மெக்ஸி கோக்கு அது கொஞ்சொ ஆர்ட்ரு கொஞ்சொ பேக் பண்ணிட்ருக்றாங்க
ம் ம்
அதனால கொஞ்சோ
ம் சமையல் எண்ணெங்ளா இல்ல வேற எதுனா
சமையல் தாங்க்கா அதுதா வேணுனா சொ கல்லெண்ண எள்ளெண்ண எல்லா பியோரா ஆட்டி நம்ளே பேக் பண்றது
ம் ம்
எள்ளெண்ண நல்லெண்ண வெளக்கு தீப எனையும் இருக்குது வெளக்கெண்ண கூட இருக்குது
ம் ம்
இப்போ மூட்டி வலி தைலோ ஹேர் ஆயிலு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோ
ம் மெக்சிகோனா அங்கே நம்ப ஆளுங்க வாங்குறாங்களா இல்ல அந்த அந்த நாட்டுக்கருங்களே வாங்குற்தா
யாரோ ஆர்டர் கொடுத்துருக்கறாங்க அனுப் றாங்க அது அவங்கள தான் இருக்கணு இப்ப எல்லாருமே மாறிட்டாங்க இல்லைங்களா அங்க
ஆமா ஆமா
நம்ப நாட்டு கலாச்சாரத்துக்கு
ம்
யாரோ வாங்குறாங்கன்னு மட்டு தெரியும் ஒரு ரெண்டாயிர லிட்டர் கிட்ட போது அப்டின்ற மாரி சொன்னாங்க
ஓ ஹோ
அது பேக் பண்ணிட்டுருக்கறதா
உங்க நாத்தநார்துங்களே வா அது மில்லு ம் ம் ம்
பார்ட்னரா இருந்தாங்க இப்ப நாங்க வந்ததுக்கு அப்றோ மீதி அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு
ம்
ஏப்ரல் ஒன்ந்தேதி இவங்க கைக்கு மாறிடுச்சுங்க
ஓ ஓ
ஃபுல்லன் ஃபுல் இப்ப இவங்க இதுக்கு வந்துருச்சு
ம் ம்
வெரு எங் நாத்தனார் வீட்டுக்காரரு தான் பாத்துக்குறாங்க
ம் ம் அது யாருது அது உங்க பூர்வீகம் மாமியார் தா இல்ல அவங்கள்து யருந்தலா
இல்லக்கா யார்தும் இல்ல அவரு வந்து என் நாத்தனார் வீட்டு அவரு வந்து ஜி செவன் லேப்டாப் கம்பெனியில ஒன் ஆஃப் த பிரபரைட்டர்
ம் ம்
ஜி செவன் லேப்டாப் இருந்தது இல்லைங்களா
ஆ ஆ
அதுல அதுல ஷேர் ஹோல்டர் இவரு கொஞ்ச பெர்ச் பிரச்சன வந்து வண்டாரு வெளில
ம் ம்
பெங்களூர்ல இருந்தாங்க
ஓ
பிரச்சன வந்ட்டு வந்ட்டாரு வெளியில வந்துட்டு இங்க வேலைக்கு போனாரு வேலைக்கு போய் அப்படியே பாட்னர் ஆயி அ இப்ப மீல்லுக் ஓனர் ஆய்ட்டார்
ஓஹோ ம்
அவுரு அங்க ஒரு ஐம்பது அறுபது லட்சம் வ ஜி செவன்ல ஜி செவன்ல
ஓ ஓ
அதுக் முன்னாடி வந்து உஷால ஒர்க் பண்ணிட்ருந்தாரு அவுரு அந்த அனுபவோ ஷா சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது இல்லைங்களா அதுல கல்யாண ஆன ஆகறக் முன்னடியெல்லா அதுல ஒர்க் பண்ணிட்டுருந்தார்
ம் ம் சரி சர
போக வர இருக்கிறதுனால அவுரு இப்ப நல்ல
ம் சேரி
அவுரு எம் பி ஏ க்கா
ஆஹா
அவரு எம் பி ஏ முடிச்சிருக்காரு அப்படியே ம் எம் பி ஏ முடிச்சிரு
ம்ஹ
டேலண்ட்டு அவுரு என்ன பண்றது என்ன ஏ துன்றதெல்லா டேலண்ட் ரொம்ப அதிகோ
ம் அப்படி இருந்தாதா ஃபேமிலிய பாத்துக் முடியு
ம் ரெண்டு பொண்ணுங்ல படிக்க வெச்டார்ல டாக்ட்ருக்கு
வேற என்ன
ம் படிக்க வச்சு பெரிய பொண்ணுக் கல்யாணம் பண்ட்டாரு
ம் ம் நம்ப எங்கெங்க முட்டி முட்டி மோது நம்ப அப்படியேதா இருப்போ
அது ஏ கேக்குறீங்கா அவரு வர்ஷத்துக் முன்ற லட்சரூவா கட் டி பெரிய பொண்ண அஞ்சர வர்ஷோ படிக்க வச்சாரு
ம் ம்
அஞ்சு அஞ்சு லட்சோ வச்சுக்கோங்களே ஒன்னுக்கு ஒரு லட்சத்துக்கு இருவத்தஞ் லட்சோ முப்பது லட்சரூவா செலவு படிக்க வச்சுட்டாரு இருவத் முப்பது பவுண் நக குடுக்கலான் புடுஸ்ட்டாரு
ம் ம்
முடுஞ்சு போச்சு இப்போ ஒரு பொண்ணுக்கு முடுஸ்ட்டாரு
ஆ
அடுத்த பொண்ணு இருக்குது
ம் ம்
ம்
டாக்டர் தானே ஒண்ணு சொன்னே அவுங்களு டாக்ட்ரேவா ஓ அவுங்களுதே தெ பல் டாக்ட்ரா அதா ப்பே கொழந்த நிக்கலன்னு இன்னு தெரிலீங்களா
ஆமாங்க்கா அப்படியே அவ வெயிட் போட்னே போறாக்கா
ம் ம்
வெயிட் போட்டுனே போறதுனால அது
தெரியும் இல்ல டாக்டர் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால
ஐயோ அவளுக்கே தெரியுது அவளே சொல்றா நா டயக்ட் இருக்கணும்னு எல்லாமே சொல்றா அவங்க வீட்ல அவங்க மாமியார் வீட்ல என்னன்னா சமையல் காரிதா சமைக்கிறா
ம் ம்
வேலையு எதுவு கிடையாது இந்த பொண்ணுக்கு
உஹோ
இவ கிளினிக் போயிட்டு வரா வரா வந்தா இவளுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு போனா சமைச்சு குடுக்குறாங்க துணி துவச்சிறாங்க எல்லாம் செஞ்சறாங்க அதனால வந்து பெருசா அவளுக்கு உடல் உழைப்புன்றது கிடையாது
ம் தனியா வைக்கலைங்களா வச்சிரு
ம் இல்ல தனியா தனியாவு வச்சிருக்காங்க வீட்டுக்கு கீழேயே
ம் ம்
ஆ ஈவினிங் ஆச்சுன்னா அங்க வந்துடுறா
ஆ
அங்க பாத்துக்கறா வீட்டு வீட்டு மேல வீடுனா கீழே கிளினிக்கு
ம் ம்
அதனால அவளுக்கு பெருசா தெரியல எதுவு
ம்
வெயிட்ட குறைக்கணும்ட்டு எதோ அவரு ஐ டி ல ஒர்க் பண்றாப்பா இன்ஜினியரு
ஆஹா
அவ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வந்துட்டானா ரெண்டு பேரும் வேணும்ன்ற போதல்ல வேணும்ன்றதல்ல ஆடர்ரு போட்டு ஆடர்ரு போட்டு சாப்ட்டு சாப்ட்டு
ஆ அதுதா தப்பு உம் உம்
என்ன பண்றது அது அவங்களுக்கே தெரியுது தப்புன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்றாங்க ஆனாலுமே வந்து முடியல
ஆமா ம்
நீ என்ன பண்ற
ம்
அவங்களுக்கு இருக்கு பா ஒரு ஃபீலிங் இருக்கு
ஆ ம் ம்
இவ்ளோ நாள்‌ ஆச்சே அப்டின்னு சொல்லிட்டு
ஒரு வருஷ ஆகுதா
ஆ
மேரேஜ் ஆகி
நவம்பர்ல ஆச்சுக்கா
இப்போவா
ம் நாம ஒரு ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆஹ் எட்டு எட்டு மாசம் ஆகுது ம் ஆமா சுபி கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிச்சு
ஓ
அதுதா அதுதா இல்ல எல்லாரு கேட்க ஆரம்பிக் வேங்கினீங்களா
ஆம்மா ஆம்மா மூணு மாச ஆயிட்டாவே இப்பல்லா கேட்பாங்க அப்பனா ஒரு வருஷ வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க
ம்
இப்பல்லா மூணு மாசோ ஆயிட்டாவே கேக்குவாங்க
அக்கா ஒடனே இப்பல்லா சில பேரு பெத்துக்குறாங்க
ஆமாம்மா
இதே தள்ளி போட்றேன்ட்டு போயிட்றாங்க அதனால கொஞ்சோ நல்லா
அந்த தள்ளி போடுறது தா பிரச்சனையா ஆகுறது
அதுதா சொல்ற இவுங்களுக்கு அந்த ஐடியல்லா எதுவு இல்ல அவளுக்கு ஆல்ரெடி ப்பிடி இர்ரெகுலர் பீரியட்டா
ம் ம்
இருக்குது போலருக்கு
ம் ம்
அது இவுங்க ஃபஸ்ட்டே ரீட்மெண்ட் பாத்துனே தா இருந்தாங்க
ம் ம்
இருந்தாலு அது நிக்கல
ம் ம் எங்க எங்க பொண்ணல்லா வந்ட்டு ஃபர்ஸ்ட்லருந்தே கரெக்டா என்கேஜ்மெண்ட் முடிஞ் துலேந்தே எல்லா இது பண்ண ஆரமிச்சுட்டா டயட் கொஞ்ச காப்பி டீ எல் ல்லா அவாய்ட் பண்ணிட்டா
ம்
நல்லா கரெக்டாருந்தா வெளி பொருள் சாப்டாமே எண்ண சாப்டாம அது அப்டியே கரெக்டா நின்னுருச்சு
அதுதாங்கா கரெக்டாருந் இல்ல பீரியட் ரெகுலராக இருந்ததே கரெக்டா நின்றுங்கா
ம் ம் இவுளுக்கு கூட கொஞ்சோ அப்படிதா ஆகு பயந்துன்னுருப்பா கொழந்த நிக் குமோ இல்லையே தெர்லியே எனக்கலா அப்டின்ட்டு சொல்லுவா எனக்கே கொழந்த நின்னுச்சா அப்டின்னுவாப்போ
ஒரு பொறந்துடுச்சுனாதா தெரியு
அதா
என்ன பண்றாங்க்க எப்படி ஃபீல் பண்றாளா மூமெண்ட்ஸ்ல்லா
ஆ தெரியுது இப்பதா கொஞ்சோ கொஞ்சோ
அஞ்சா மாசோ முடிஞ்சு தவந்த் தெரியா
ஆமா இப்பதா ஸ்டார்டிங்கு
எனக்கு சின்னவளுக்கு தெரியவே இல்லக்கா நா டாக்டர் கிட்டல்லா போனே ஆறு மாஷோ ஆய் கூட தெரியல அது நல்லா சாப்ட்டு சாப்ட்டு வயித்துலே தூங்கிந்துக்குது பயே ஆயிட்ச்சு பெரியவளுக்கெல்லா ஒரு நாலாவது மாஸ் இப்ல்லா கொஞ்சோ மூமெண்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு
ம் ம்
சின்னதுக்கு ஆறு மாசோ ஆகி தெரியவே இல்ல
ம் ம்
என்னடா இது இது என்ன பண்ணுது இது உள்ளன்ட்டு போய் ஸ்கேன் எல்லா பண்ணி பாத்தோ
ம் ம்
அப்பறமா இல்ல மாவு அ தூக்கின்னுதாருக்கது அது எப்பா பாரு தூக்கு முஞ்சுதா அது பொறந்து கூடக்க பாலுக்கு கூட அழுவாதுக்கா
ம் எங்க பொண்ணு அப்டிதா சின்ணவழு தூக்கோந் தோக்கோ இன்னைக்கி வரைக்கி தூக்கோ தா ம் இவா அதா
நானா தூக்கி பால் கொடுத்தாதா
ம் தண்ணி ஊத்தி விட்டா நல்லா தூங்கிடுவாங்க எல்லா
எப்பா பார் தூங்கினே இறுக் தூங்கினே இருக் நா வள்த்துட்டே அது இருகுருது எனக்கு தெர்ல அப்புறமா தா ராவடி கொடுக்க ஆரம்பிச் ஞ்சு ஒரு வயசுக்கு அப்புறோ எனக்கு ரொம்ப ராவுடி
அடங்க மாட்டாங்க சொன்ன பேச்சு கேக்க மாட்டாங்க ம் ம்
அடிக்கிறதுக்கு மனசு வராம அப்டியே வளத்தாச்சு
ம் ம் என் எனக்கு வன்ட்டு அ பெரியவோ வன்ட்டு அவ்ளோவா இதுவே கெடயாது உதச்சதே தெரியாது
அ
சின்னவோ வன்ட்டு ஒரு த்ரீ மந்த் டூ மந்த்லயே உதக்கத்துக்கு தெரு அந்த இது ஆரம்பிச்சிருச்சு உள்ள ஒரு மாரியே போவண்ணுவாங்கல்ல பட்டர்ஃபிளை இது
ம்
அதெல்லா நல்லா தெரிய ஆரம்பிக்கோ ம் ம் லாஸ்டு தா ம் டெலிவரி அப்பதா கொஞ்சோ தெரியாம அப்றோ சீசரியன் சி ஷெக் ஜென் பண்ணுன்ட்டு ரெடி பண்ட்டாங்க
உம் உம் உம்
அது வரைக்கு நல்லா ஒதச்சுனுந்தா இருந்தா
சேரியான பிள்ளைங்க சின்னதுங்கள்ளா வாளுங்க
அதா ஆனா இவா அந்த மாரி கிடயாது வாலெல்லா நார்மலாதா இருப்பா அமைதியா
அமைதியா
ம் ம் பெரியுவுள வேணா வாலும்பே எங்க வீட்ல
ம் அது வாலு வாலுதா வாயி யாரையு வுட்டு வைக்கன்தில்ல
ம் சின்னவண்ணா சாப்ட்